ஹலோ ஆ சொல்லுங்க ப்ரோ ஆ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ ஆ ஆ ஆ அதா ப்ரோ கடைஸ் ஆ ஒர்க்லா முடிஞ்சு ப்ரோ
வாங்க
இன்னிக்கு ஒர்க்லா எப்டிப்பா போச்சு ஒங்க்ளுக்கு
ஆ பரவால்ல ப்ரதர் இன்னக்கி கொஞ்சோ ஃப்ரீதா
ம் ம்
கொஞ்சோ ரொம்போ ஒர்க்லா இல்ல இன்னிக்கு கொஞ்சோ கம்மிதா அதனால ஈவ்னிங் சீக்கிரமாவே வந்துட்ட
ம் ம் இது இப்போ ஒங்க்ளுக்கு இந்த ஒர்க்குன்ற விஷயோ ஒன்று ஓ ஒங்க்ளுடைய ஒன் டே ஒர்க்கு எ எப்டி ப்ரோ இருக்கு இப்ப நல்லா அன்னைக்கி நா நெறயா வேல செஞ்ச அப்புனா அன்னைக்கி டே ஃபுல்லா ஒங்க்ளுக்கு என்னன்ன நடந்துருக் கால்ல ஆபீஸ்ல அது ஹாஸ்பிட்டல் போறதுலருந்து
அதா ப்ரதர் காலைல போனதுலந்து அ ரொம்ப ஒர்க்கு பிரஷ்ஷரா எப்ப இருக்குன்னா நெறைய பேஷண்டு ஒரே நாள்ல வந்துட்டாங்க
ம் ம் ம்
ரொம்ப ஒரே நாள்ல நெறைய பேர் வராங்க அந்த மாரி டைம்லதா வந்து ரொம்போ தலவலியாருக்கு
ஓகே ப்ரோ என்னன்ன பண்ணீங்க அன்னைக்கி ஒ ப அன்னக்கி ரொம்ப கஷ்டமானது இது ரொம்ப பேஷண்ட் நெறையா வந்த அன்னக்கி
இல்ல அன்னக்கி வந்து என்னனா ஒ அ ரெண்டு ரெண்டு டாக்டருங்க இருக்குறாங்க மொத்தமா நா ரெண்டு டாக் ட்ரு கூட ஒர்க் பண்ற ஒருத்தரு வந்து அன்னைக்கி லீவு
ஓகே
அன்னைக்கின்னு பாத்துதா வந்து எல்லாப் பேஷண்டு வர ஆரம்பிச்ட்டாங்க அப்பாயின்மெண்ட்டு நெறைய இருவது அப்பாயின்மெண்ட்டு எமர்ஜென்சி கேஸு ம் அவசர சிகிச்சை பிரிவில அது ஒரு பத்து கேஸ் இருந்துது
ம் ம்
அ அது இல்லாம ம காலோவர் சொல்லுவாங்க இன்னொரு டாக் ட்ரு வந்து நமக்கு ரெஃபர் பண்றது இங்க உள்ள இருக்குற டாக்ட்ரே வந்து
அ ஓகே
அ அந்த மாரி பேஷண்ட்டு ரொம்போ பத்து பதிஞ்சு பேஷண்ட்டு இந்தாங்க எப்பிடியு ஒரு ஒ ரு நோயாளிய பாக்கத்துக்கு ம் ப பத்துலந்து பதினேழு நிமிஷமாவுது எடுத்துக்குணு அப்ப பாத்தாதா ஒரு கரெக்ட்டா ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவுங்களுக்கு மருந்து வந்து எல்லாமே கரெக்ட்டா குடுக்க முடியு
ம் ம்
சோ அப்டின்னும்போது நமக்கு எட்டு மண்நேரத்துல எல்லாரயு பாக்க முடியாதுலை இடையில நமக்கு மதியோ சாப்பாடு இருக்கு
ம் ஓக்
கொஞ்சமாச்சு ரெஸ்ட்டு தேவ
ம் ஓகே சாப்டாம ஒக்காந்துரு வாப்பீங்ளா
ஆமா இப்ப பேஷண்ட் என்னும்போது எல்லாருமே பேஷண்ட்தான எமர்ஜென்ஸ் ச்சியா வந்தாலு அவுங்குளு பேஷண்டு தா ஓ பி ல ஒக்காந்துட்டு இருக்கவுங்களு பேஷ் ஸண்ட்டு தான நம்ம யாரையு இவுங்கள தா மொதல்ல பாப்பே அவுங்களதா மொதல்ல பாப்பே அப்டின் சொல்ல முடியாதில்ல எல்லாருமே எதோ ஒரு ப்ரச்சனைக்காக தா நம்ம கிட்ட வந்துருக்குறாங்க
இப்போ கரெக்டா ஒரு மணிக் சாப்பாட் டைம் வருதுனா அ கொஞ்சோ வெயிட் பண்ணுங்க சாப்ட்டு வந்தறோ அப்டினு எது பண்ண முடியாதா ஒங்கள
இல்ல நாங்க அப்டி சொல்ல மாட்டோ பாத்துட்டு பொறுமையா சாப்ட்டுக்லா
ம் இல்ல கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்தாங்ணா அன்னைக்கு இப்ப அன்னக்கி நீங்க சாப்புற கரெட்டா ஒரு மணி ஆகுது அன்னக்கி ஒரு ஐம்பது பேசண்ட்டு கிட்ட இருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க அவுங்க ஒவ்வொரு ஆளுக்கு பாஞ்சு நிமிஷோ எடுக்
அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கு கூட வெயிட் பண்ணி சாப்பிடருக்கோ மதிய சாப்பாடு
ஓ அப்டி ஒன்னா
ஆமா
இவ்ளோக் கஸ்டப்பட்டிருக்கீங்களா ஓகே ஓகே
ஏன்னா அவங்கள வெளிய உட்க்கார வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல அவசர அவசர மாவு சாப்பிட முடியாது ஒரு பத்து நிம்ஷ் மாவ்து தேவ அந்த பத்து நிமிஷத்துல ஒரு பேஷண்ட பாத்துடலா பாத்துலான்ட்டு அப்டியே போயிடு
ம் ம் நீங்கதா மருந்து கொடுக்கறது செக் பண்றதுலா பண்ணுவீங்களா
இல்ல அ டாக்டர் வந்து ஜஸ்ட்டு கூட தா உக்காந்துட்டு இருப்பாங்க அ பேஷண்ட் கிட்ட என்ன நோயாளி கிட்ட என்ன உங்களுக்கு தொந்தரவு கேக் கிறதுல இருந்து அதை எழுதுறதுல இருந்து அடுத்து மாத்திரை எழுதுறதுல இருந்து அ அவங்களுக்கு அ மத்த என்ன டெஸ்ட் பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா ரேடியாலஜி இமேஜிங் ஏதாவது பண்ணணுமா எல்லாத்தையு ப்ரிஸ் க்ரைப் பண்றது நா தா அவங்க ஓரலா ஜஸ்ட் சொல்லுவாங்க இல்ல கைட் பண்ணுவாங்க அவ்ளோ தா
உ ம் ஓகே ஓகே ஆ எழுந்துனு ஒட்டப்படல எழுத மருந்து எழுதணு அப்றோ நிஜாம்கிட்ட கொடுக்கணு அவங்கள கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வரது அந்த இதுல்லா
கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வரதெல்லா பி ஆர் ஒன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க
ஆ அந்த ஸ்டெஜ்ஜர்ஸ் தள்றவங்களா
இல்ல அவங்க இல்ல ஸ்டெச்சர்ஸ் தள்ளிட்டு போறவங்களா இல்ல நல்லா இருக்கிற பேஷன்ட் நா மலாவந்துட்டு அவங்களே போயிடுவாங்க ஸ்டெச்சஸ்னா ரொம்ப முடியாம இருக் காங்க ரொம்போ அவங்களுக்கு கவனோ தேவ அப்டின்ற நோயாளிங்க தா வந்து ஸ்டச்சர்ஸ்ல இல்ல வீல் சேர்ல கூட் டு வருவாங்க மத்தபடி ஓபியா வரவங்க எல்லாருமே நார்மலா நடந்து அவங்களா தா வருவாங்க
ஓ ஓகே ஓகே அ அதா அது உங்களோட வேல தா அந்த எழுதுறது அ
ஆமா எழுதுறது இந்த மாத்திரை இப்ப சப் இப்டி சாப்டணு இந்த மாதிரி இப்டி எடுத்துக்கணும் இந்த சிரப்ப இப்டி குடிக்கணு அப்டின்னு சொல்லி நோயாளிய கரெக்டா கைட் பண்ணி அனுப்பனு
ஓகே ஓகே இப்ப அவுட் பேஷண்ட் நெறைய பேர் வராங்கள்ள அப்டி வ வர்றவங்க வர லைனா நிக் கிறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு ஆ அப்டி இருக்கையில யாராவது லைன்ல நின்னுட்டு இருக்கு போது அ என்ன சொல்றது குறுக்க யாராவது வந்து ஒரு பெரிய பிரச்சன அந்த மாரி யாராவது
பண்ணுவாங்க நெறைய பேர் பண்ணுவாங்க ஏனா வந்து ஒருத்தர் வந்து அப் பாயின்மெண்ட் வந்து ஒம்போது மணிக்கு போட்டுருப்பாரு ஒரு நோயாளி ஒருத்தரு பதனோரு மணிக்கு போட்டுருப்பாரு பதினோரு மணிக்கு போட்ட வரு டானு பதனோரு மணிக் கரெக்டா வந்துட்ருப்பாரு ஆனா ஒம்போது மணிக்கு போட்டவரு பதினொன்னே காலுக்கு வந்துருப்பாரு இப்ப நம்ம யார மொதல்ல அனுப்ப முடியு அவரு கரெக்ட்டான டைமுக்கு வராத்து அவரோட தப்பு
ம் ம்
சோ அப்டிங்க்கு போது நம்ம பதினோரு மணிக்கு வந்தவங்களதா அனுப்ப முடியு அப்டி அனுப்பனுனா அந்த எடத்துல பிர ச்சன வரு நா ஒம்போது மணிக்கில்ல நானு டாக்டர பாக்கனுன் சொன்னே அ பதினோரு மணி ஜி நா வந்தே என்ன ஏ பதினொன்னே கால் வரைக்கு வெயிட் பண்ண வைக்கிறீங்க வந்த ஒட்னே என்ன அனுப்பலா இல்ல மொதல்ல நா தான மொதல்ல பண்ண
நீங்க டக்குனு எடுத்து கேப்பீங்க நீங்க நீங்களே கேப் திங்களா இல்ல நீங்க லேட்டா வந்தீங்க சார் இப்ப ஒம்போது மணி வந்த ம்
து உங்களோட தப்பு சோ அவுங்கவுங்க அவுங்கங்க கரெக்ட் டைம்க்கு வந்தா எந்த பிரச்சனயு இல்ல அப்ப நாங்க ஒம்போது மணிலந்து பத் மது ணி வரைக்கு நாங்க சும்மா தான இருந்தோ அந்த டைம்ல நீங்க எப்ப வந்தாலு நாங்க பாத்துருப்போல்ல அதனால நீங்க லேட்டா வந்தது உங்களோட தப் இப்ப நீங்க தா வந்து பொறுமையா வெயிட் பண்ணி பாத்துட்டு போனு
ம் ம்
அப்டி பேசுவோ இப் இல்ல அவுங்க ரொம்ப சவுட் பண்றாங்க ரொம்ப தேவையில்லாத ஹராஸ்மெண்ட் மாரி வேற ஏதாவது கே கெட்ட வார்த்த ஏதாவது பேசறாங்க அப்டின்னா செக்யூரிட்டிய கூப்டு விட்டனா அவுங்க பேசிப்பாங்க செக்யூரிட்டி இருப்பாங்க அதுக்குன்னு பவுன்சர்ஸ் இருப்பாங்க அவுங்க வந்
ம் பவுன்சர்ஸ் இருக்காங்களா
ஆ பவுன்சஸ்ஸு இருப்பாங்க
ம் ஓகே பவுன்சர்சு அதாவது டாக்டரு பே இருப்பாங்களா இல்ல ஹாஸ்பிட்
இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு இருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பத்து பவுன்சஸ் இருப்பாங்க
ஓகே ஓகே ஏதா பிரச்சன ஏதாவது பெ பெரிய மேலதிகார எதா பிரச்சனை பண்ணா
மெயின் ஹாஸ்பிட்டல்ன்றத்னால ப நெறைய பேர் வருவாங்க நெறைய செலபிரிட்டிஸ் வருவாங்க பிரபலங்க திரைப்பிரபலம் அப்புறோ அ நடிகர்கள் இவங்க எல்லாமே வருவாங்க
ம் ஓகே
ஓ அந்த மாரி இருக்கு போது அ அவங்களுக் கெல்லா பாதுகாப்பு தேவ இல்லல்ல போலீஸ்காரங்க
சேரி சேரி
பெரிய அதிகாரிங்க அந்த மாரிலா வருவாங்க
ம் ம் அதா அந்த மாரி பெரிய அதிகாரிங்க அந்த மாரி இருக்கவங்கல்லா ரொம்ப உங்குட்ட ஏதாவது இது பண்ணா பவுன்சஸ்ட
ஆமா இல்ல அவங்க அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்க இருப்பாங்க அவங்க எதுவு பண்ண மாட்டாங்க மேக்சிம பெரிய பெரிய ஆளுங்கல்லா எது பண்ண மாட்டாங்க அவங்க மாட்டு வருவாங்க அவங்க மாட்டு டீசன்டா பாத்துட்டு அவங்க மாட்டு
ம் ம் ஆஹ் இன்னொன்னு இப்போ லைன்ல நிக்கிறாங்கள ஆஹ் ஆஹ் இன்னைக் வக்கி போது என்ன பண்ணுவாங்க அதாவ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ப்ராள இருக்கும் ஒவ்வொருத்தவங்க காச்சலு தலவலி ஜொர ஆஹ் டைஃபாய்டு வந்திருக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு செக் பண்ணா தா தெரியு ஆனா தெரியாது அப்ப அப்ப நின்றுட்டு இருக்கு போது அத டப்புன்னு மயங்கி விழுந்துட்டு
ஆஹ் அந்த மாறி ஆகுவாங்க அங்க கார்டியாக் அரஷ்டுன்னு சொல்லுவாங்க திடீ இல்ல மயங்கி அரெஸ்ட் ஆகுறது அந்த மாறிலா ஆகும் அந்த மாறி டைம்ல டக்குன்னு அதுக்குன்னு ஒரு எமெர்ஜென்சி கோடு இருக்குது
ஆஹ் ஆஹ்
நம்பருக்கு‌ கால் அடிச்சு கோட் ப்ளூ அப்டின்னு சொன்னனா கோட் கோட் புளூனா வந்து யாருக்கோ வந்து அவசரமா இதுவு தேவைப்படுது வெளில மயங்கிட்டாங்க இல்ல அரசஸ்டாயி விழுந்துட்டாங்க மாரடைப்பு வந்துருச்சு இல்ல வேற ஏதாவது தொண்டையில சிக்கி கிச்சு மூச்சு விட முடியல அவங்களால அந்த மாறி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ஒடனே அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ள ஆஹ் ஐ சி யூ டீம் அங்க வந்துடுவாங்க அவசர சிகிச்சையில இருந்து அவங்க வந்துருவாங்க ஒரு பத்து டாக்டரு ஒரு பத்து டாக்டரு இப்ப ஒரு பத்து செவிலியர் எல்லா வந்துடுவாங்க
ம் ஓகே ஓகே இப்போ இது வந்து மயங்கி விழுந்ததுனால இந்த இது நடக்கு இப்போ திடூர்ல என்ன பண்றாங்கன்னா ஆ ம் ஆ இது இதே மாி நிக்கிறாங்கே அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வியாதி இதோ வந்து வராங்கே ஆஹ் ஆனா அவங்களுக்கு ஏதோ ஓருஐ ரொம்பே தவிர்க முடியாத நோய் வந்துருக்கு ஏதோ விஷ மாரியோ ஏதோ சாப்பிட்டுறாங்கே போல ஆனாஅதவந்து அப்போ அஃபெக்ட் ஆகல லைன்ல நிக்கும்மோ திரும்பி பார்த்தா மயங்கி விழுந்து ஆ
அதா அதுக்கு இதே அதா உயிர் போயடுச்சுன்னா அங்கே வச்சி உயிர் போயிடுச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டா சொல்ல கூடாது
ம் ம்
ஆமா அத கூட்டு போய் அவசர சிகிச்சையில வச்சு பாத்து இது பண்ணிரா கிளியரா தெளிவா எதனால இந்த மாரி ஆயிருக்குன்னு பாத்துதா வந்து சொல்லுவாங்கே
ஆ இல்லேணா அதாது ஆ கையை புடிச்சி ஆ அந்தே இடத்துலயே கை வச்சி பிரஷர் இருக்கா
இல்லே இல்லே அந்தே மாரிலா பாக்க மாட்டாங்கே அந்த மாரி பாக்க மாட்டாங்கே அந்த டைம்லே அந்த இடத்துலே என்னே என்னே இருக்குன்னு பாத்து
ம்
பாத்துட்டு உள்ளே கூப்டு போயிடுவாங்கே உள்ளே கூப்டு போய் ஐ சி யூலே வச்சிதா அவசர சிகிச்சை பிரிவுல வச்சிதா வந்து பார்ப்பாங்கே
ம் ம்
எதுவாக இருந்தாலும் அங்கே வச்சிதா சொல்லுவாங்கே இங்க இருந்து அங்கே கூப்டு போயிடுவாங்கே
ம் ஓ கே ஓ கே
ஏன்னா அங்க அங்க வச்சி ஏதாவது ஒரு ஒரு படம் பரபரப்பான விஷயத்த நம்ம சொன்னோம்னா அங்க இருக்கிற எல்லா நோயாலும் பாதிக்கப்படுவாங்க
ம்
அது அவுங்களுக்கும் பிரச்சனையாகும் நமக்கும் பிரச்சனையாகும்
ஹலோ அச்சச்சோ தொழுதுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சி கூப்படுறே அப்ப பிரச்சனை வராது
ஆ